ஹலோ
கூமு கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
நானு செரி இப்பதா செரி கொஞ்ச வீடு கிளீன் பண்லான்ட்டு அடுப்பெல்லா தொடச்சுட்டே
ஆ
மூணு பேரு கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு
ம்
சேரி அப்டியே வேலய பாக்லா அப்டின்ட்டு ஒ அடுப்பல்லா தொடச்சுட்டு இப்ப செரி பாத்திர க்ளீன் பண்றதுக்கு எடுத்து வெச்சிட்ருந்தே அதுதா சத்த வரும்ல்ல அதனால பெட்ரூம்க் வந்டே சேரி பெட்டெல்லா க்ளீன் பண்ணுவோ அப்டியே பேசீட்டு நேத்தே அப்டிதா பண்ணே நானு நேத்து பேசீட்ருந்தோம்ல
ஆமா சொல்லுங்க
ம் அப்போ துணில்லா மடிச்சு வெச்சிட்டேதா பேசீட்ருந்தே
ம் ஹும் இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கி நா வந்து ஃப்ரீயா இருக்கே
ம் ஓ இன்னைக்கு சாட்டடே லீவு
இல்ல ஸ்கூல் அ ஸ்கூல் இருந்துச்சு ஃபாதர்ஸ் டே செலப்ரேஷனு ஆ செரி ரெண்டு மண் நேரமா அதனால மாமா வந்து வெளிய போயிட்டாங்க பெரிய மாமாவு போக முடியாது கால் வலின்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க மட்டு அப்பா இல்லாம அப்பா வராம தனியா இருப்பாங்க செரி இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னுட்டு போ வேண்டான்னு சொல்லியாச்சு
சேரி சேரி சேரி
திங்க கெழமைலந்து போயக்கோங்க அப்டின்னு
சேர் சேர் சேரி ஏ என்னாச்சு காலுக்கு
அது ஏன்னு தெரியல வீங்கிருச்சு அதுவே கால் நல்லா வீங்கிட்டு நடக்க முடியாம ஆயிடுச்சு
ம்
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்ப ஓரளவுக்கு இருக்குது
ம்
பயோ அதுனால போல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போம் ம் இவனு இப்பதா ஸ்கூலுக்கு போய் பயந்துட்டு அழுந்துகிட்டே இருந்தா எங்க யாரு தொட்டாலு அழுறா அதுனால நேத்தி இந்தந்திரம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்றோ கொஞ்ச பரவாயில்லையா இருக்கிறா இப்பதா எல்லாத்துட்டையு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா நேத்தி அதுக்கு முன்னாடி நாள்லா சும்மா தொட்டாவே நா தொட்டா கூட அழுந்துகிட்டே இருப்ப எதுக்கு அளுகுறானே தெரியாது எனக்கு டென்ஷன் ஆவுது அழுந்துகிட்டே இருக்கிற அதனால செரி என்னனு தெரியல இந்த பயந்துகிட் டனோ என்னமோன்னு மந்திரம் கட்டிட்டு வந்தோ
பள்ளிவாசலுக்கு போனீங்களா
இல்ல அங்க போல அது வந்து குறிப்பிட்டு நாள் மட்டு தானே ஓப்பன்ல இருக் இருக்குமா நேத்து இல்ல அதனால இங்க பக்கத்துல தெரிஞ்ச ஒரு தாத்தாக்கிட்ட போய் கட்டிட்டு வந்தாங்க
அது அப்படிதா இருக்கு அவனுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குல்ல அதனால இந்த மாரி ப்ராப்ளமல்லா வரதா செய்யு என்ன பண்றது அப்புற சரியாயிரு ஏனா புதுசு கொழந்த தீடீர்னு பக்கத்துல அம்மா இல்ல பாட்டி இல்ல அவுங்க கூடேதானே இருந்துட் டுருந்தோ இப்ப அவுங்க காணோ அப்டின்ட்டு நெனைக்குங்க
ம்
அதனால கொஞ்ச பயப்படதா செய்வாங்க
ஆமா சாப்பாடுல்லா கூட அவனே சாப்ட்டுக்கிற மாரி இருக்கிறதுனால கொஞ்ச பயப்பட்றோ
ம் வீட்ல இருக்கம் போது நீயு அவ உங்க மாமியாரு ஊட்டி விட் ட்ருவீங்களா
ஆமா
சேர் சேர் சேர்
சொல்லுவ அ என்னது சொல்லுவாங்க போட்டு வச்சிரு அவன் சாப்ட்டுப்பானு ஒ ஒரு நாள் போட்டு வச்சே அவன் பாட்டுக்கு சாப்ட்டுட்டு அ கை கழுவி விட்டுட்டு நானு பூ பறிக்க போயிட்டே அ சட்னி எல்லாம் பண்ணான்னு மறுபடியு பாக்க வந்தா பையன காணோ தட்டு கிளீனா சாப்பிட்டு கை கழுவிட்டு காணோ அப்புறமேட்டு தர்சு தம்பி பாத்தியா அப்டின்னு கேட்டா எ இல்லியே நா பாக்கலேன்கிரா அப்புற என் புது வீட்டு இருக்கு அங்கெல்லா போய் தேடிட்டு பக்கத்து வீட்லல்லா தேடிட்டு வந்து பாத்தா பையன காணோ அப்புறமே ட்டு ம் அம்மா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறா ஹம் அதுய் ஓரமா பெட்டுனா பெட்டு ஓரமா கீழ உழுவுற அளவுக்கு அப்புறமேட்டு யேன வெட்டுயிலத்த தூங்குவா யேன வெட்டுயில போட்டா முழிச்சிகிட்டா அப்புறம் போட்டு ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்பறமேட்டுத்தா நார்மலா இருந்தா உடனே எழுந்து எழுந்து அழுவுறா
ம் ம் ம் நானே ஏ பையனுக்கு நேத்து போய் கட்டு பிரிச்சுட்டு வந்தேன்ல
ம்
அது பாத்தா கை கீழ எறக்க மாட்டிக்கிறா
அப்றோ
அது இன்னி ரெண்டு நாள் ஆகுமோ மா வழி இல்ல ம் பிரிச்சு பாத்துட்டாங்க பிரிச்சப் பாத்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சுங்க வலியில்லா எதுவுமே இல்ல
ம்
ஆ அதுவாவே சரியாயிக்கு அவன் தா பயப் புட்றா கையசைக்கிறதுக்கு ஏன்னா இருவது நாளா அப்டியே வச்சுட்டு இருந்ததாச்சா
ம்
அப்போ திடீனு அசைக்கணு அப்டிங்கறனால அவன் தா பயப்படுறா
ம் வலிக்கு அப்டின்ட்டு
அஹ் நானு புடிச்சு இப்ப காலையில புடிச்சு சுடுதண்ணி வெச்சி ஒத்தடம் குடுத்து அப்டியே கைய மூம் பண்ணிட்டு அழுது அவனுக்கு தெரியாம அவ எதோ வேற ஏதோ பண்ணிட்ருந்தானா புடிச்சு அழுத்தி விட்டற்றது
ம்
அழுகலா இல்ல
ம்
அப்யே தெரிஞ்சுது ஓ சார் சொன்ன மாரிதானேட்டுக்கு வலியிலா இல்ல அவனா பய்ந்துட்டு கை அசைக்காம வெச்சிட்டுருக்குது
உம் நீங்க அப்டி அப்டியே ஒண்ணொண்ணு கைல குடுத் து பாருங்க அப்டியே மறந்துருவா
அத்தா அத்தா
ம்
மறந்ட்டான பரவால நம்ளுக்கு அந்த நார்மல் ஸ்டேஜ்ல இந்த ப்ராப்ளம் ஆரக்கு முன்னாடி கொழந்த எப்டி வெளாடிய்ருந்துச்சோ அந்த ஸ்டேஜ் பாக்குற வரைக்குமே நிம்மதி
ஆம நிம்மதிருக்காது பயம் பயமாவே இருக்கு அவனு பயந்துகிட்டு
புல்லா ப்ராப்ளம்லா சால்வ் ஆயிட்டா கொஞ்ச நிம்மதியா இருக்கு அப் ப்படா பைய பழைய மாரி ஆயிட்டான்டா ஜாலியா வளாறாண்டா சந்தோஷமா
ம்
அப்டின்ட்டு ஆயிரும்ல அதனாலயே வேல செய்றக்கு தோணமாட்டிக்குது
ம் பின்ன அவன அப்டி வச்சுக்கிட்டு எப்டி வேல நிம்மதியா பண்ண முடியு கஷ்டோ அது மீறியு பண்றீங்கன்னா நீங்க பரவால்ல எவ்வளவோ
ம் ம் இல்ல வேர் தால் இன்னிக்கி சாட்டர்டே இன்னிக்கி தாலுகா ஆபீஸ்லா இருக்குமா தெரியுமா ஏதாவது இன்னைக்கு சாட்டர்டே
இன்னக்கி இருக்காதுன் நெனக்கிறே திங்ககிழம எனக்கு தெரிஞ்சு தெரில திங்ககிழம டூ வெள்ளிக்கெழம வரலுதா இருக்கு நெனைக்கிறே
ம் அத நார்மலா இருந்துச்சு இத்து சாட்டர்டே அன்னக்கி இன்னைக்கு இரு ருக்குமா என்னனு தெரில நா அப்ப எங்க வீட்கார்ட்ட அங்க ஒர்க் பண்ற அண்ணனு தெரியுமா
ம்
அதனால எங்க வீட்டுக்காற்ட போன் பண்ணி சொன்னே இந்த மாரி பண்றாங்கலா என்னன்னு கேளு அப்டேட் பண்ணனு பெரிய பையனுக்கு
ம்
ஆ சரி அந்த வேலய போய் முடிச்சர்லா அப்டின்ட்டு அவர்ட்ட கேட்ட
அ
ஆ அவரு கேட்டுட்டு சொல்றேன்னாரு என்னன்னு தெரியல ஏனா திங்க கெழமைல இருந்து ஸ்கூல் தாட்டி உள்லா அப்டின்ட்டு இருக்ற
இப்போ நார்மலா ஆயிகிட்டனா
ம் நல்லாதா இருக்க அதனால நேத்துதா ஸ்கூலுக்கு போயி புக்கு பேகு எல்லா வாங்கிட்டு அமௌண்டு பே பண்ணிட்டு வந்தே
ம்
சரி அப் ஒ ஒரு மாசோ லீவ் எடுத்தாச்சு அதனால ம்
அவர ஸ்கூல்ல மறுபடி விட மாட்டாங்க இவளோ நாள் லீவ் எடுத்துட்டு மறுபடி லீவ் கேட்டா
அதுதா சரி இப்ப பண்ணிட்டோ அப்படின்னா யோசிச்சு பாத்தே அ என்னன்னு தெரிய்ல ஓபன்ல இருந்து பண்ரமார் இருந்தா ஒருரெட்டு போனா வேல ஆயிரு இவரு இன்னி ஃபோன் பண்ணல
ம்
பாப்போ இல்லைன்னா நம்ம மறுபடியு ஒரு நாள் லீவ் கேட்டு வேர
மறுடி
பண்ற மார் ம் ம் தெரியாது நீ தம்பிகள பண்ணிட்டியா
என்ன அது சொல்லுங்க
ஆதார் காடு
இல்ல என்னும்மே பண்ணல கேட்டருக்காங்க ஸ்கூல்ல ஆன்னு இன்னு பண்ணவே இல்ல அவங்களுக்கு இன்னு பண்ணல அவங்க ரெண் என்னுதுமே தமிழ்நாடு ப்ரூஃப்ல தா இருக்கு கர்நாடகா
அப்டேட்டே பண்ணலையா அங்க போயிட்டு
போ நான்னு என் சின்ன வயசுல போட்டோ எடுத்துருந்த அதுலயே இருக்குது இன்னு அப்டேட் பண்ணாமயே வச்சுக்கிற நானு அது பண்ணு போன டைம் ஊருக் போனப்ப பண்ணுன கிட்டத்தட்ட ஒரு வருஷோ ஆய் போச்சி அ காசு குடுத்து அப்டேட் பண்ணிட்டு வந்து ஒரு மாசத்ல வந்துருங்க அப்டின்னு சொன்னாங்க இன்னு வர்ல மறுபடி நா போ புதுசா இது பண்ணணு
ம் ம் ம்
அதுல ஃபோன் நம்பர்லா போதுருக்குமா
அதெல்லா அப்பப்ப பண்ணி வச்சுக்கோ நம்ளுக்கு முக்கியமா டைம்ல ரொம்ப ரிஸ்க இது நானே இந்த தௌசண் ருபி குடுத்தாங்கல்ல
ம்
பாரு நானு ஆதார் காடுல ஃபோன் நம்பர் தப்பா இருந்துருக்குது
ம்
அதனால ரிஜெக்ட் ஆய்ருச்சி தெரிமா அதுவே இப் இப்பதா தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆ இப் இப்ப எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு இருந்து என்ன ப்ரயோஜனோங்குற மாரிருக்கு
ஆமா
ஆ பாரு ஒரு மிஸ்டேக் பண்ணனால ஒரு ஒன்ற வருஷோ கெடச்ச மட்டு எனக்கு ஒரு ரூவா கூட இல்லாம ஆய் போச்சு இது முன்னாடியே நா பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருந்தேன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே வந்துருக்காது
ஆமா ஆனா நா இன்னு ஒரு டைம் கூட வாங்குனதே இல்ல
நானுமே வாங்கல
ம்
அதுக்குத்தா என்ன புண்ணி நீ எழுதி குடுத்தியானா
இல்லயே
ம் நா எத்தன டைம் அலஞ்சிட்ட தெரிமா
ம்
ஒவ்வொரு டைம் அலஞ்சிட்டன
ஆ அது வந்து ம் அது வந்து பண்றதுக்குன்னா அம் எங்க தம்பி வொய்ஃபோட அப்பா இருக்காங்க அவிங்க வந்து அவிங்கிட்ட சொன்னா பண்ணி குடுத்துருவாங்க ஈஸியா சீக்கிரமா ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரத்துக்குள்ள பண்ணி குடுத்துருவாங்க ப்ரச்சன இல்ல ஏன்னா என்னது மட் டுந்தான தமிழ்நாடு ப்ரூஃப்பு எங் வீட்டுக்காரது இங்க கர்நாடகா தானே ஆனால அவுருக்கு வந்து இங்க தேவயாரு க்குது இ இது வந்து அப்டி தமிழ்ல மாத்திக்கிட்டா அவுருக்கு ப்ரச்சன என்னது வந்து கர்நாடகா மாத்திக்கிட்டா நா வந்து மறுபடியு படிக்கிற அப்டின் சொல்லி சொல்லிருக்க நா இன்னொரு டிகிரி படிக் கிற அப்டின்னு அதனால நா மாத்தாம இருக்குற
சேர் சேர் சே ரெண்டுகளு டிவி பாத்துட்ருக்குது சு சவுண்ட்டு பேச கூடாது யாரு அப்டின்னு சொல்லவா அது மாரி டிவிய போட்டு சவுண்ட்ட கொறச்சி வச்சி
ம்
பாத்துட்ருக்றானுங்க
பரவால்ல பேச்சு கேக்குறானுங்க என்னதெல்லா ஹும் ஃபோன் இப்போ ஸ்கூல் போனதுலந்து அழறா அழறா னு வந்ததுலந்து தூங்குறவர்லு தூங்கி எந்திரிச்சதுலந்து பொழுதனைக்கு ஃபோனே தா இல்லனா மம்மி ஃபோர் மினிட்ஸ் மம்மி அப்டின்னு கேக்குவா சேரி ஓ கரெக்டா நால் நிம்ஷோ ஆவுதா நா வரே தன்வி அப்டின்னு கூப்ட ஒடனே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆ மம்மி வச் சுட்டே மம்மி அப்டின்னு போய் வெளாட போயிருவா இப்பெல்லா பொழுது அது ஃபோனே தா வெளியவே வெளயாட்றது இல்ல சும்மா அழுது அழுதுஅழுது ஃபோனே தா வாங்குது
கேட்டுட்ருக்கா
ம்
குடுத்து பழக்காத
ஆமா நானு இப்லா கஷ்டோ ஃபோன்ல்லா பாக்க கத்துக்கிட்டாங்கன்னா இப்ப ப செரியா போயிரு இப்பயே நம்ம வந்து கண்டிக்காம விட்டுட்டோனு வச்சுக்கோங்கள பெருசாவாக ஆக ம் ஃபோனுக்குள்ளேயே போயிருவானுங்க படிக்கவே மாட்டானுங்க சுத்தமா படிக்க மாட்டானுங்க படிப்பு ஃபோ புக் எடுத்தாவே ஃபோன் ஞாபகோ தா வரு அதுக்கோசரம் கட்டாயமா படிப்பானுங்க அடுத்து படிக்கணுனா படிக்க மாட்டாங்க மெமரி ஆவாது ஏனோ தானோனு படிச்சிட்டு அவனுங்க பாட்டுக்கு அவுங்க வேலைய பாப்பானுங்க
ம் நானு புக்ஸ் எல்லா நேத்து பாத்